ஆஹ் நான் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க கிங்க
நல்லா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா தோழி
நான் சாப்பிட்டேன் தோழி குழந்தைக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் குழந்தை தூங்குறா உம் என்னோட பையன் வந்துட்டு பேக் வாங்கறதுக்காக போயிருக்கான் வந்ததுக்கு அப்புறம் விட்டுணும் சாப்பிட்டுட்டு போடான்னாக்கா பேக் வாங்குற ஆர்வத்துல அவரு போயிட்டாரு
உம்
உஹம்
உங்களுக்கு உங்க பள்ளி பருவங்க ஞாபகம் வருதுங்களா தோழி இந்த ஸ்கூல் சமயம் ஸ்கூல் துறக்கத்துக்கு முன்னாடி இ பேக் வாங்கறது அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா தோழி
ஆஹ் நான் வந்துட்டு பிப்து வரைக்கும் வந்துட்டு பிர்வேட் ஸ்கூல் படிச்சேன்
செரிங்கத் தோழி
அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்துட்டு பட்டு படிச்சேன் ஸ்கூலன்னும் போது பேக் வாங்கணும் நோட்லாம் வாங்கணும் அதுக்கு கவர் போடணும்
ஆஹ்
லேபிள் வந்துட்டு சென்டரா ஓட்டனா டிசைனா இருக்குமா கார்னர்ல ஓட்டனா டிசைனா இருக்குமா அப்படி எல்லாம் பாப்போம்
நம்ப கிட்ஸ் அந்த நம்ப வந்த இதுதான்ல கொஞ்சம் கிராஸ் ஆ ஓட்டலாமா ஸ்டிக்கர் வந்துட்டு டிசைனா இருக்கும் அப்போ ஒரு திருவிழா அ மாரி இருக்கு வீடே புது ஸ்க் ஸ்கூலுக்கு போறப்ப புதுசு வாட்ர கேனு
நம்பளோடைய டைம்ல வந்துட்டு நம்ம வந்து டுஅ பைண்டிங் பண்ணுவோலியா ஏனா புக்கு ரொம்ப நாள் வரணு அப்டின்றதுனால இப்ப அந்த பைண்டிங்லா பண்றாங்களான்றது தெரியல ஆனா நோட்டுக்கு கவர் பண்ணுவாங்க இப்பதா லேமினே ஷன் கவர் மாதிரி கூட வந்துட்டு டிரான்ஸ் பே ரெண்ட
ஆமாங்க தோழி உண்ம தோழி மின்னலா ஒருதர் கட் பண்ணுவாங்க ஒருத் த்தர் மடிப்பாங்க ஒருத்தர் ஸ்டாப்லர் போடுவாங்க
ஆமா ஒட்லா அப்டில்லன பச கூட ஒட்டுவோ அது பச இல்ல எதுமே இல்லன்ற போது சாதோ வச்சு கூட ஒட்டுவோ
மாவுருக்கில்லேங் இது மைதா இருக்குல்லேங்ளா அது வந்து கலந்து கேஸுல வந்து அடிப்பிடிக்காம அது கோந்து மாரி வந்துருங்க
உ உ
அதெல்லா ஒட்டிருக்கோங்க
உ
உ உ ஆனா இந்த கால கட்டத்துல எல்லாமே அப்டியே மாறி போச்சு இல்லேங்ளா
இப்ப எதுமே இல்லேன்றபோது இப்ப எல்லாமே ட்ரெண்டுக்கு ஆய்டுச்சு அந்த நோட்டு நம்ம என்ன பிராண்ட் எடுத்துட்டு போறோன்றது மொதொ கொண்டு வெளில தெரியணுன்றாங்க
தோழி
ஊ
தோழி இப் இப்போ வந்து பாத்தீங்னா ஒரு ம டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்க அத பத் த்தி என்ன நெனைக்கிறீங்க ஒரு ஒரு எடத்துக்கு போறப்ப நீங்க அந்த டைம்கு கரெக்டா பொய்டுவீங்ளா தோழி இல்ல எப்டி ஒங்க அனுபவோ எப்டி இருக்கு
செட்டே ஆகாதுங்க அது ஸ்கூலுக்கு போகும்போது து செரி காலேஜுக்கு போகும் போதும் சரி ஸ்கூலுக்கு போகும் போதுனா அந்த பிரேயர் டைமுக்கு தான் போவேன் அப்படி இல்லன்னா அதோட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தள்ளி கூட போகலாம் ஏன்னா அந்த டைமிங் பாத்துத் சுவரா கிளம்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல எவ்ளோதான் முன்னாடியில இருந்து கிளம்புனாலும் அந்த டைம் ஆய்டும் எனக்கு
ஆமாங்க தோழி
அந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஏன்னா பஸ் பஸ் ஏறனாதான் நமக்கு போக முடியும் தூரமா போகணும் அப்படின்றதுனாம் பஸ்ல வந்துட்டு போயிடுவோம் ஆஹ் வேலைகின்னுபோது கூட அஞ்சு பத்து நிம்ஷ லேட் ஆகும் எப்யாது கொஞ் சம்டைம்ஸ் சீக்கிரம் போவேன்
சரிங்க தோழி ஆனால் வேலைன்னு வரப்போ சீக்கிரம் கிளம்பிடுவீங்க
ஆமா வேலைனும் போது நம்ம கரெக்டா வந்து பஞ்ச் டுவெடியாக இருந்தால் தே நமக்கு அந்த சேலரி கொடுப்பாங்க டிடெட் பண்ண மாட்டங்க
ஆமா ஆமாங்க தோழி
கா அப்புற
ஹலோ தோழி சொல்லுங்க தோழி வந்துட்டாங்கள தோழி
ஆமா பேக் வாங்கிட்டு வாங்கனாங்களா என்னன்னு தெரியல வந்திருக்காங்க
ஹ ஹ ஹ நானாத் அதே மாதிரிதான் தோழி ஹ ஆனா ம் ச் முடிஞ்சளவு போணும் நினைப்ப சில தவிர்க்க முடியாத காரணங்களனால கொஞ்சம் லேட்டா போக வேண்டியது வரும் ஸ்கூல் அப்ப கூட அப்படிதான் தோழி ஆஹ நான் ரொம்ப பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக் இதுக்கு முன்னாடி போய்டுவேன் அப்டி நான் சொல்ல மாட்டேன்தோழி பிரேயர் அப்ப தான் கடைசி நிம்ஷிம் அந்த மாதிரி ந நா எப்பையுமே லாஸ்ட் பென்ஞ் தான் தோழி
பங்க்ஷன் டைம்ல கூட நம்ம வந்துட்டு அவங்க சொல்ற டைமுக்கு முன்னாடியே போகணும் இல்ல அந்த டைம் கரெக்டா போகணும்னு நினைப்பேன் ஆனா முன்னாடியில இருந்தே வந்து எல்லாமே எடுத்து த வச்சுட்டு ப்ரிப்பேரா இருப்பே எல்லாமே ரெடியா இருக்கு ஆனா நம்ம பசங்ள த இது பண்ணி நம்ம பசங்களுக்குனு கெடையாது ஹஸ்பண்ட் மொதல் கொண்டு அவங்களுக்கு வேண்டியத எ டு இசட் குடுத்துட்டு நம்ம ரெடியா ஆவலானு நெனப்போ இது எங்க அது எங்க இது எடுத்துக்குடு அத எடுத்துக்குடு அப்டினுவாங்களா அவங்களுக்குலா பாத்துட்டு அதுக்கப்றோ நம்ம கெளம்புவோ அவங்கல்லா ரெடி ஆய்டுவாங்க நம்ம எல்லா குடுத்துட்டு நம்ம ரெடி ஆவ மாட்டோ அப்ற நீதா லேட்டு நீ தா லேட்டு டு நீ தா லேட்டு உன்னாலதா லேட் ஆய்ட்டு அப்டினுவாங்க இப்ப என்ன பண்றது எல்லாருமே எல்லாத்துக்கு குடுத்தவங்க ரெடி ஆய்ருவாங்க நம்ம அதுக்கப்றோ ரெடி ஆனா நம்ம லேட்டா தான ஆகு
ஆமா தோழி ஆமா தோழி
இதுக்கே ஏதாவ்து ஃபங்க்ஷன் அப்டிங்கும்போது என்னோட சர்கிள் இந்த சைடு எங்க வீட்டு பக்கோ நடக்குதுனா என்னோட நாத்தனார் அவங்க ஃபேமிலியு வந்துருவாங்க
ஆ
அவங்களு இங்கதா ரெடிவாவாங்க
சோ இப்ப எல்லாரு ரெடி ஆகுறப்ப கொஞ்சோ
ஆ ஆமா அவங்க வந்துட்டு முன்னாடி அவங் க மாமியாரு இங்க தா இருப்பாங்க அவங்க ஒரு ஒரு ஆளா நம் இங்க இது வந்துட்டு ஒன் பி ஹச் கே ரூம் தா இது அப்போ ஒருத்தவங்கதா இங்க ட்ரெஸ் மாத்த முடியு ரூம் ல
புரியுதுங்க தோ
இப்தா இங்க எடமு இரு கொஞ்ச கொஞ்சோ ஒரு ஆள் நின்னு மாத்துற மாரி தா அவங்க மாத்திட்டு வந்து அவங்கல்லா ரெடி ஆய்ட்டு உக்காந்துப்பாங்க அப்பறோ எல்லாருக்கு தேவனா இப்போ நம்ம வீட்லனா நம்ம தான லாஸ்டா என்னென்ன இருக்
ஆமா தோழி உண்ம தோழி உண்மை தோழி
உ அப்ப எல்லா கெளம்பி இது கூட போட்டுப்பாங்க ஸ்காஃப் அதெல்லா கூட போட்டு ப்பாங்க அப்றோ என்னாலதா லேட் ஆச்சு அப்பின்ட்டு ஒரு ஃபை டு டென் மினிட்ஸ் உக்காந்துட்ருப்பாங்க
ஆ பட் நாம அவங்களுக்காக எவ் எவ்ளோ தியாகோ பண்ணிருக்குறோ உ ஏ லேட்டாச்சுனு அத நெனைக்க மாட்டாங்க
இவங்களோட அத்த வீட்லதா நாங்க வந்துட்டு ரென்டுக்கு இருக்கோமா அவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு எறங்குனா கூட ஓ னி கெளம்பளயாணுவா ஆனா அவங்க வீட்லயும் பசங்க எல்லாருமே இருக்காங்க எங்க வீட்டுல ரெண்டு பசங்கன்னா அவங்க விட்ல நாலுஞ்சு பேர் பசங்க இருக்காங் ஒருத்த ஒருத்தங்க ஒரு ஒரு ஆளை பாத்துப்பாங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க அவங்க வீட்டுல ஆளுங்களும் அதிகம் அப்போ இங்கே வந்துட்டு எல்லாமே நம்மதான் பார்க்கணும் என்னோட மாமியார் அவங்கள தான் அவங்க பாத்துப்பாங்க அவங்க டிரெஸ் மாத்தறதா அவங்க எ நீங்க ரூம்ல இல்லைனாலும் கிச்சன்ல வந்து லைட் ஆப் பண்ணிட்டு அங்க கூட மாத்திப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது
புரியுதுங்க தோழிஅது சில விஷயங்கள் அதான் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களும் ரொம்ப குட்டிஸ்க இல்லைகலா ஆமா ஆஹ்
ன்ன அவங்க கால்டர்னட் டிரஸ் அதுவும் எடுத்து வைக்கணும் வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கணும் என் பையன் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது பண்ண மாட்டான் வெளியில எங்கேயாவது போன தான் தண்ணி பாட்டில் வேணும் எனக்கு தண்ணி வேயணும்னுவான் சாதாரணமா இங்க இருந்து ஸ்கூலுக்கு கிளிம்ப ஸ்கூல போயிவிட்டு அம்மி எனக்கு த்தண்ணி வேணும் அஹ் அப்படின்னு அப்படி இல்லைன்னா என் அம்மா அங்க எனக்கு பங்க்ஷனுக்கு ரெசார்ட் போற டைம் போயிருந்தோம் ஒரு பர்டே்ஷன்சொல்லிட்டு சாப்பிட்டா எல்லாம் இது பண்ணா எல்லாரும் கார் ஏறி கிளம்பலான் கேப் புக் பண்ணி வச்சிருந்தோ கிளம்பலாம்ட்டு போயிட்டு எல்லாரு ஆல்மோஸ்ட் உட்காந்துட்டாங்க
ஆஹ தோழி ஆமா தோழி இது குழந்தைங்க இருக்கிற வீட்டு இல அது நட குந்த
சரி அவள க்கு நான் பேம்பர்ஸ் போடுறது ரெண்டு வயசுக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன் பெம்பஸ் எல்லாம் போடுறது கிடையாது என்னோட பையனுக்கு அது நல்லதும் இல்லலை என் பொண்ணுக்கும் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அதனால நைட் வலயே போகும் முச்சா போனாலோ பரவாயில்ல பெட்ல இல்லன்னா அவளுக்கு நம் பேம்பர்ஸ் போடுறதே இல்ல எங்கயாவது வெளியில போனா மட்டோ போடுறன் பொண்ணுக்கு அவளுக்கு ஒன்ற வயசு ஆகுது ஏன்னா ரொம்ப அதுலயே இதுவாயிடுவாங்க இப்ப கூட பாத்ரூம் போயிட்டு தூங்கி ஏழுந்திருக்கிறா நா ரொம்ப அழுதானா விட்டுடுவேன் அப்படி இல்லைன்னா பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு ட்டு உச்சாப் போக வச்சுட்டு கால் கைெல்லாம் கழுைய வட்டுதான் கூப்பிட்டு வருவேன்
நல்ல விஷயம் தோழி நல்ல விஷய
உம் ஒரு சில டைம் அவளே உச்சு உச்சு அப்படின்னு சொல்லுவா உச்சா போறதுக்காக கேட்பேன் அவ கொஞ்சம் கீழே உக்காந்துட்டால உச்சு வருதா இல்ல ஆய் வருதான்னு கேப்பேன் கேக்குறதுக்கு வந்து தலயா அசைப்பா ஆமா அப்படின்னுட்டு
நல்ல விஷயம் தோழி நல்ல விஷயம் தோழி இப்போ இது இந்த மாதிரி தா நம்ம பிள்ளைங்க வந்து பழக்கப்படுத்திக்கிற பழக்கப்படுத்துறது இப்படிதான் தோழி அவங்களுக்கு கத்து சின்ன வயசுல இந்த மாதிர தான் கத்து கொடுக்கணும் அவங்களுக்கு
ப்ரெஷ் பண்ணுவான்ல அவனோட ப்ரெஷ் எடுத்து அவ பிரெஷ் பண்ணுவாலா
ஆஹ ஆஹ உஹம் ஹ சில நிமிஷங்கள் வந்து வ நம்ம பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க பண்ணுறது அந்த நிமிஷத்துல நம்மளுக்கு கோவோ வந்தா
ஆஹ் அப்பறமேட்டா சிரிப்பா இருக்கும் கொஞ்சம்யோச்சு பாக்கும் போது இது போயிட்டு நம்ம இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டுமே கோப்பட்டு அடிச்சட்டுமே ஒரு சில டைம் எனக்கு ரொம்ப ஸ்கூலுக்கு கிளம்பறது ரொம்ப இதுப் பண்ண பண்ணுவான் எட்டு மணிக்கு எழுந்துக்கிடான்னு நைட்டே நான் சொல்லிட்டு தூங்குனேன் இருந்தாலும் எட்டுன்றத எட்டரை எட்டு முக்கானா கூடும் பரவாயில்லைய ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துல பச பசங்களுக்கு ரெடி சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் அவ எழுந்திருக்கிறதே கரெக்டா ஒன்போதே கால் அந்த மாதிரிதான் எழுந்திருப்பா எல்கேஜி அவன் படி போதலாம் அத்தனை மணிக்குதான் அவர் எழுந்திருச்சாரு சீக்கிரம் சீக்கிரமா எழுந்தருச்சு ஒரு நாள் குளிப்பாரு ஒரு நாள் குளிக்க மாட்டாரு அப்பறோ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னட்டு டெய்லி குடிச்சுட்டு போனு அப்படின்னுவ மிஸ் தான குளிக்காம வர சொன்னாங்க அவரு மிஸ் சொல்லுவாரு வீட்டுல வந்து ஹோம் ஒர்க் எழுத மாட்டான் மிஸ் என்ன எழுத வேணுன்னு சொன்னாங்க என்ன மிஸ்சு படிக்க வேணன்னனு சொன்னாங்க ஆமா நான் போய் மிஸ்கெட்ட கேக்குறேன் இருடா குரூப் ல இருக்கிறாங்க மிஸ் வாட்ஸ்அப்ல நான் கேக்கிறங்கெ டா மெசேஜ் போன் பண்றேன்இரு இப்ப அங்க போய் கேட்டா அவங்க வந்துட்டு பாத்துட்டு அவ அடிவாங் நான உங்ககிட்ட சோ சொல்லையாங்குவாங்க
ஊ செரிங்க தோழி நீ மிக்க மகிழ்ச்சி தோழி உங்க கூட வந்து பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி தோழி செரிங்க தோழி ஆ பாக்லா தோழி கண்டிப்பா பாக்கலா தோழி ஓகே தோழி நா வக்கிறேங்க தோழி ஓகே தோழி